கேக்குதா அப்பீங்கப்பா
பா நீங்க எப்டி இருக்கீங்க
ஆஹ் என்னப்பா நேத்து ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்த டயர்டு உன்னும் போகல நெனைக்கிறே ஒரே டயர்டா இருக்கு வாய்ஸ்லா
ஆஹ் ஆமாப்பா கால் லைல லேட்டதா எந்திரிச்சே இருந்தாலு குக்கிங் பண்றக்கே மனசில்ல நேத்து சாப்ட்டதே வேணா எக்ஸ்ட்ரா ஒரு பார் சல் வாங்கிட்டு வந்திருந்தா காலைல வச்சு அதையே அடிச்சிருக்கலா
கரெக்ட்டுதாம்பா நீங்க சொல்றது அப்பில்லா யாரும் தரமாட்டாங்களே ப்பா நம்மளுக்கெடைக்கறதே ஒரு நாள் ரெண்டு நாள் ரெஸ்ட்டு அதுலயு வந்து முடியாது போனீங்களே நேத்து எப்டி இருந்துச்சு ஃபங்ஷன்லா எப்படி போச்சி
அதுவா அதும் இப்ப பாத்தீங்கன்னா நானு மத்தியானோ கல்யாணொன்றமாரி பங்கஷன் அட்டன் பண்றதே இல்ல ஈவினிங் ரிசப்ஷன்லா வெப்பாங்க பாத் திங்களா அதெல்லா ரொம்பவே இன்ட்ரெஸ்டாவே அட் அட்டென் பண்ற சின்ன வயசுல எல்லா கல்யாணம்னா நம்ம சைடு கல்யாணத்த விட இந்த அதிகமா முஸ்லிம் கிறிஸ்டின் கல்யாணனா கண்டிப்பா பிரியாணி இருக் கு அதுக்காகவே போகலானு தோணு ஏன்னா இப்பதா அடிக்கடி பிரியாணியே வேற சாப்பிட ஆரம்பிச்சிட்டமே இருந்தாலு முஸ்லீம் கல்யாணனா கண்டிப்பா போகவு செஞ்சிருவோ அத விட ஸ்பெஷலா பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஐ ட்டம்ஸ் எல்லாமே வந்து டோட்டலா மாறிடுச்சுன் தா சொல்லணு எங்க போனாலு இந்த பகல் டைம்ல கூட பாருங்களே ஒரு நான்வெஜ் பிரியாணி இல்லனாலும் வெஜ் பிரியாணியு சேர்த்து நம்மளோட இதுலயு வெக்கிறாங்க சாப்பாடு சாம்பாரு ரச இதெல்லா இருந்தாலுமே கூட வந்துட்டு எக்ஸ்ட்ரா சைட் டிஷ் மாதிரி கொஞ்ச பிரியாணியு வெக்கிறாங்க சாப்பாடு செகண்ட் ரவுண்ட் கேட்டா இது வேணுமா இல்ல பிரியாணி வேணுமான்னு கேக்குற அளவுக்கு மாறிடுச்சு ட்ரெண்டு பின சாயங்காலம் ரிசப்ஷன்கெல்லா சொல்லவே வேண்டா அது எல்லாமே பஃபட் சிஸ்ட வேற சாப்பாடுதுனால சூப்பர்ன்ந்தா சொல்லணு
உங்களுக்கு பஃபெட் சிஸ்டம் ரொம்ப புடிச்சிருக்காப்ப எ நம்பள மா அதா டீன்ஏஜஸ்கு ஓகே கொஞ்ச ஓரளவு இருக்கவங்க ஓகே ஆனா வயசானவங்க பாத்தீங்க வச்சுக்கோங்களேன் எடுத்துட்டு வந்து உக்காந்துட்டு சாப்பிடுறதுக்குள்ள போதுன்டான் ஆயிடுது அவங்களுக்கு வந்து தனியா வேற அவங்களுக்குன் தனியா ஒ ரு எட அரேஞ்ச்சு இப்ப எங்க பாத்தாலு பஃபெட் சிஸ்டம் தா வெச்சிருக்காங்க சாப்பாட்டுக்கு பாத்தீங்கன் வெச்சுக்கோங்களே எங்கயுமே ஏனா எல்லாரு வந்து அத தா லைக் பண்றதால வந்து அதுவே ஓகே எல்லாருக்கு எடமு கொஞ்ச ஸ்பேசு கொஞ்ச பெருசா இருக் க மாதிரி இருக்கு அது வேற இல்லாம வேண்டியத போய் வாங்கிக்கிறாங்க அதனால வந்து ஓகே ன்றாங்க நீங்க சொன்ன மாதிரி முஸ்லீம்ஸ் பிரியாணிலா அச்சிக்கவே முடியாது நம்ம என்னதா பிரியாணி பண்ணி போட்டா கூட சாப்பிட்டா கூட அவங்க பிரியாணி ஈக்குல் வரவே வராது ஆனா அவங்கல்லாம் பாத்தீங்கன்னா வெச் சுக்கங்க பஃபெட் விட உக்காந்துதான் போடுறது தா அதிகன் நெனைக்கறே முஸ்லீம்ஸ் லா நீங்க போனது முஸ்லீம் மேரேஜா
ஆஹ் இல்லப்பா ஹிந்துஸ் மேரேஜ் தா அதுல பாத்தீங்கன்னா ஈவினிங் ரிசப்ஷன்றப்போ பஃபட் ஐட்டன்னா அவங்களுக்கு சொல்லவே வேண்டாமே டிஃபன் ஐட்டந்தா மெயினா வச்சிருப்பாங்க ரிசப்ஷன்க்கு அதெல்லா பஃபட்ன்னு சொல்லும் போது ஒரு வெரைட்டி வெரைட்டியா வச்சிருக்காங்க ஒரு செக்ஷன் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா தோச அதுக்கான சட்னி பின்ன இன்னொரு எடத்துல பாத்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் நம்ம எப்பவுமே எலையில வெப்பாங்களே ஸ்வீட் ஐட்டம்ஸ் அந்த மாரி ஒன்னு ரெண்டு ஸ்வீட் ஐட்டமே வெக்கிறாங்க பின்ன கொஞ்ச ஸ்நாக்ஸ் மாரி சாப்பிடுற அந்த காரமா இருக்கற ஒரு ஐட்டம் அ பின்ன அப்படியே போச்சுன்னா எல்லாமே இருக்கு ஒரு டிஃபன் ஐட்டம் இல்லாமோ எப்படியே ஒரு மூணு டிஃபன் ஐட்டம் நார்மலாவே எலையில பரிமாறும் போதே வெப்பாங்க அது அப்படியே ஒவ்வொரு சின்ன சின்ன கவுண்ட்டர் மாரி லைனா வச்சிருக்காங்களா நம்மளுக்கு எது பிடிக்குதோ அத மட்டும் கூட நம்ம வாங்கிக்கலாம் இல்ல நம்மளுக்கு இதெல்லா வேண்டா இந்த டிராவலிங் டைம்ல இதெல்லா சாப்ட்டா செட் ஆகாது அப்படின்னா தனியா வந்துட்டு சாப்பாடும் நார்மலா சாம்பாரு ரசம் இந்த மாதிரியான சாப்பாடும் இருக்கு பின் ரொம்ப மைல்டா இருக்கக்க கூடிய தயிர் சாப்பாடு இதெல்லாமே கூட இருந்துச்சு அப்ப வயசானவங்களுக்கும் பாத்தீங்கன்னா நறைய ஐட்டம் பிளேட்ல வைக்கும் போது அஹ் வேண்டா வேண்டானு சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல முன்னாடியே கவுண்டர் பாத்துட்டு என்ன அவங்கள கூட்டிட்டு போறவங்க யாரோ அவங்க கொஞ்ச கேர் பண்ணணு அஹ பின்ன என்ன இந்த ஹால் மட்டும் கொஞ்ச நல்லா பெருசு சாப்பிடுறக்கான ஹாலு இருக்கிற மாரி ஒரு மண்டப எடுத்துட்டாங்கன்னா அந்த சிஸ்டம் ஓகே சின்ன ஹாலா இருந்துச்சு வைங்களேன் கொஞ்சந்தா சேரே போட்ருக்காங்க இல்லன்னா டேபிளு கம்மியாதா இருக்கு அதுல சாப்பிடறப்போ நம்மளுக்கு நின்னுட்டே சாப்பிடற மாரிதா இருக்கு
ஆமாப்பா நீங்க சொல்றது பாத்தா கரெக்ட் தா எல்லாமே பாத்தா அப்படிதா இருக்கு இப்ப ஆனா எங்க பாத்தாலு பஃபட் தான்ப்பா ஓடுது எலைக்கு விட எலைன்றது வந்து மார்னிங் பந்தில போடுறது தா அதுக்கு ஆமா அதுக்கப்புறம் கூட இல்ல ஆனா நீங்க சொன்ன மாதிரி டிஃபன் ஐட்டம்சே பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கு இப்போ சட்னிஸ்ன வெரைட்டிஸ் அதிகமா இருக்கு ஸ்வீட்ஸ் வந்து புதுசு புதுசா இருக்கு கேள்விப்படாததுல்லா அதனால வந்து எல்லாமே டேஸ்ட் பண்ணி பாக்கலா ஏஜ்ல இருக்கவங்க அது ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒத்துக்கலனா வேண்டா ஆனா எல்லாரு வந்து அத பாத்து டேஸ்ட் பண்ணலாம் புதுசு புதுசா எவ்வளவோ புதுசு புதுசா பண்றாங்க வாழக்காயிலயே நறைய பேர் வந்து அந்த ஸ்வீட்ஸ் எல்லா கூட பண்றாங்க ஆனா அதெல்லாம் பாத்தா வித்தியாசமா இருக்கு அதெல்லாம் பாத்தா எப்படித்தான் பண்றாங்க எல்லாமே தெரிஞ்சிக்கணும் ஆஹ் இது இருக்கு ஆனா அது வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி பட்ஜெட்டா தா போகுது இந்த பஃபட்ன்றதால எடமும் வந்து அந்த சத்திரத்துக்கும் பாத்தீங்க வச்சுக்கோங்களன் எடமும் நம்மளுக்கு கொஞ்சம் இதுவா இருக்கு வரவங்களும் வரவங்க பாட்டிக்கு வந்து வ சாப்பிட்டுட்டு வேண்டியது ஆனா என்ன வேஸ்ட் பண்ணாம போனா பரவால்ல இதுல இன்னொன்னுன்னு பாத்தீங்க வச்சுக்கோங்களன் எலையில கேட்டு கேட்டு வைக்கிறதுக்கு பதிலு நீங்க சொன்ன மாதிரி அவங்கவுங்க வேண்டா எங்களுக்கு இதுவே போதுன்ற மாதிரி இருந்துச்சுன்னா கூட ஓகே அந்துட்டு அன்ற மாதிரி இருக்கு ப
ஆஹ் கண்டிப்பா ஏனா இப்போ எங்க அம்மாவுக்கு வந்து ட்டு கல்யாணோ இந்த மாரில்லா முடிஞ்ச்சுன்னா இப்பெல்லாம் போறதுக்கே ரொம்ப யோசிக்கிறாங்க ஏன்னா அதிகமா சாப்ட முடியாது வேண்டா அ போனாலு மொய் காசு குடுக்குறோன் சொல்லி நாம் மின்ன சாப் படவா முடியிது இங்கிருந்து சில டைம் தூரமா போற மார்ருக்கு ஏரியா பக்கத்துல கல்யாணோன்ற மாரி இல்லாம தூரமா இருக்கு அப்ப டிரேவலிங் பண்ணும் போது அதிகமா சாப்ட்டா வாமிட் வரு இந்த மார் நெறைய கம்ளைண்ட் எல்லா யோசி ப்பாங்க அப்ப அப்டி இருக் க்கும் போது பஃபட் ஐட்டமா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு எது செட் ஆகுதோ ஒரு இட்லி தா போது இல்ல தோச தா போது அப்டின்னா அத மட்டு நீட்டா வாங்கி சாப்ட்டுக்லா இல்ல வயிறு கொஞ்சோ ரிலாக்ஸ்டடா இருக்கணு அப்டின்னா தயிர் சாப்பாடு இந்த மார்ல்லாங் கூட வெக்கிறாங்க அதுலியு மில்லட் ஐட்டம்ஸ்ல்லா கொஞ்சோ நறையாவே கொண்டு வராங்க தா சொல்லணு ஏனா நம்ளுக்கு எலையில பரிமாறம் போது அது மில்லட்டா அப்டின்றது கூட தெரியா ஏனா பேர் நம்புளுக்கு தெரிணுமே என்ன வெச்சாலு நம்ப பாட்டுக்கு சாப்ட்ருவோ வரவங்கிட்ட பரிமார்றவங்க கிட்ட கேக்க போ போறதில்ல ஆனா பஃபட் ஐட்டமாருந்தா அங்க கீழ வந்துட்டு பேர் எழுதி வெ க்கிறாங்க அப்ப அது வந்து எந்த ஐட்டோ அ மில்லட்டு சோளோ இந்த மாதிரி எதுலயாச்சு பண்ண ஐட்டமா இருந்துச்சுனா நம்மளுக்கு தனியா தெரியிது நேத்து கூட பாத்தீங்கன்னா கம்புல தயிர் சாப்பாடு பண்ணி வெச்சிருந்தாங்க அப்ப அதெல்லாங்கூட நல்லா இருந்துச்சு
ஆமாப்பா நீங்க சொல்றத பாத்தே இப்ப நெறைய பேர் பாத்தீங்கனா ஹெல்த் இஷ்யூஸு ஹெல்துக்கோசரமே நெறைய பேரு இப்ப வந்து இந்த மில்லட்ஸ் ஐட்டம்ஸ்ல்லா எடுத்துட் வராங்க அ வேற இல்லாம மோஸ்ட்லா இந்த வயசானவங்கல்லா நல்லா சாப்பிடணு அவுங்களு சாப்பறதுக்கு பங்க்ஷனுக்கு வந்தா அவ்ளவா சாப்ட மாட்டன்றாங்க எல்லாமே வேஸ்டான்றதால நெறைய பேர் வந்து இப்ப மில்லட்ஸு இல்லங்க பாயாசத்துலியே பாத்தீங்னா நறிய வக பாயாசோ செமையா பண்றாங்க ஆனா அந்த பஃபட்ல நீங்க சொன்ன மாதிரி பேர் எல்லாங்கூட எழுதி எழுதி எழுதி வெச்சிருக்காங்க இங்க வந்து எலையில போட்றவங்கிட்ட ஒருத்தர்கிட்ட கேட்டா வெச்சுக்கோங்க சப்போஸ் கேட்டால் உன்னொரு எடத்துல போய் ப அங்க அவுங்க அங்க போய் கேக்கறதுக்குள்ள நம்ப எழுந்தே வந்துருவோ அந்த மாதியெல்லா நடக்குது எனக் தெரிஞ்சு ஆனா பஃபட் ஓரளவுதா நா ஓகேன் சொல்லுவே ஏனா அந்த பழைய காலத்ல்லா ஒக்கார வெச்சி அந்த வாழை எலையில சாப்பாடு போட்டு அது மாதிரி இருந்துச்சுனா அது வேற அழகு ஆனா இப்ப இருக்கறது வந்து ஃபுல்லா பஃபட்டு தட்ட எடுத்துட்டு நாவோ போய்னு இருக்கற மாதிரி இருக்கு என் என்னுடைய ஒப்பீனியனு உங்களுக்கு எப்டினு எனக் தெரியலப்பா
அது உண்மதா இனி வந்துட்டு அந்த பரிமாற பழக்கத்த வந்து நம்ம பா க்க முடியு அப்டின் சொல்ல முடியாது உண்மய சொல்ணுன்னா நம்மதா அதையெல்லா சாப்ட்ட ஒரு லாஸ்ட் ஜென்ரேஷன் மாரியே ஆயிடுச்சுன் வெச்சுக்கோங்ளே ஏ அப்டின்னா எதுக்குன்னே தெரியில ஒரு நார்மல் மிடில் கிளாஸா இருக்கறவங்க கூட இப்ப பஃப் பட் சிஸ்டம் தா வெக்கிறாங்க எப்டி இருந்தாலு கல்யாணோ அப்டின்றப் ப்போ ஒ ரெண்டு அ இதாச்சு வெப்பாங்க ஒன்னு தாலி கட்றப்போ சாப்பாடு அந்த மாரி ஒரு அரேஞ்ச்மெண்ட்ருக்கு பின்ன ரிசப்ஷன் ஏன்னா போ பொண்ணோட வீடு எடோ இந்த மாரி எல்லாமே ரொம்ப தூரமா வேற எடத்துல இருக்கு லாங்கா இருக்கு அப்டின்னா பையனோட வீட்டு சைடு கண்டிப்பா ரிசப்ஷன் மாரி ஒண்ணு வெக்கிணு பொண்ணு வீட்டு சைடு கல்யாண வெச்சுக்லா இந்த மாரியான அரேஞ்ச்மெண்ட்ல்லா பண்ணுவாங்க இல்லையா அப்ப அந்த ரீச ன்னால ஒரு ரெண்டு நேரோ பங்க்ஷனாது கண்டிப்பா இருக்கு ஒவ்வொரு கல்யாண்த்துலயு அப்போ ஒரு நேரமாச்சு அவுங்க அந்த பஃபட் அப்டின்றத கொண்டு வந்துர்றாங்க என்னன்னே அது தெரில இன்னு அந்த தாலி கட்ற டைம்க்கு மட்டுமே தா இந்த எல போட்டு பரிமார்றது போயிட்ருக்கே தவர மத்தபடி ரிசப்ஷன்ன பொறுத்த வரிக்கு எங்க போனாலு பஃபட் தாங்க நா இப்பதா அதெல்லா வந்து ஜாஸ்தி பாக்குறே சின்ன வயசுலல்லா நா சுத்தமா பாத்ததே கெடையாது எந்த ஃபங்க்ஷனா இருந்தாலு எல போட்டு வீட்லயே ஃபங்க்ஷன் வெச்சாலுங் கூட எல போட்டு கீழ தா உக்காந்து சாப்டுட்ருப்போ ஆனா இப்போ நம்ம வீட்லியே ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் இல்லென்னா எதாச்சு பொண்ணுங்க வந்துட்டு ஏஜ் அட்டன் பண்ணாங்கன்னா அவுங்ளுக்கு சீரு வெப்பாங்க அந்த ஃபங்ஷன்க்கு போனாலுமே அவுங்களோட வீட்டு மாடில வந்துட்டு லைனா சாப்பாடு போட்டு வெச்சிருப்பாங்ளா சாப்பாடு போட்டு முன்னாடி ஒரு நாலு டேபிள் அவ்ளோதா சாப்பாடு நம்ம ப்ளேட்ல கைல எடுத்துட்டு போயி வாங்கிட்டு அ என்னென்ன சாப்பட்றது வேணுமோ அத திரும்ப வேண்னா அந்த ஐட்டம் முட்டு வாங்கி சாப்டுட்டு நம்ம வீட்டுக்கு போயர்றோ அவ்ளோதா எல போட்டு பரிமார்றது அப்டின்றது போயிடுச்சு ஆனா சின்ன வய்ஸ்லர்ந்து கூட பாருங்ளே பத்டே ஃபங்க்ஷன் கொஞ்சொ க்ராண்டா செய்றவங்க கூட அந்த பிரியாணியோ எத போட்டாலுமே எல்லா வீட்லன்னா கீழ உக்காந்து எல போட்டு சாப்டுவோ வெளில மண்டபோன்னா அந் த எடத்துல எல போட்டு சாப்பட்றதா பாத்திருப்போ ஆனா இப்ப எங்க போனாலு நின்னுட்டு சாப்பட்றது நடந்துட்டு சாப்பட்றதா ஒரு பழக்கம் மாரி ஆயிடுச் ச்சு
பழக்கோங் கூட சொல்ல முடியாதுப்பா ஃபேஷன் ஆயிடுச்சுப்பா அது நல்ல பே எல்லாரு வந் து நின்னுன்டு சாப்டுட்டு அது ஒரு என்ஜாய்மெண்டா என்ஜாய் பண்றாங்க ஆனா அது ஒரு என்ஜாய்மெண்ட்டிருக்கு ஆனா ஒக்காந்து பேசர்துலே ஒக்காந்து சாப்புட்றதுலதா ஒரு என்ஜாய்மெண்ட்டிருக்குப்பா ஆனா என்னா தா நம்ம நின்னுன் சாப்ட்டாகூடோ அது பக்கத்ல உக்காந்துட்டு அந்த எலைய போடுட்டு அதுல சாப்புட்ற விதமே வேற எதுலியுமே வராதுன் நெனக்கிறே அவ்ளோ திருப்தி நவோ நடந்து நடந்து போய் வாங்காம அப்டே நின்னுகுன்னு சாப்டுட்டு ஒ க்காந்துட்டு நினு அழகா சாப்ட்டு அம் எலைய மடிச்சு வெச்சுட்டு வரது ஆனா எனக்கு என்னதா இருந்தாலு அந்த எல போட்டு சாப்பட்றதுல இருக்ற திருப்தி வேற எதுலிமே வராதுப்பா சரிப்பா உங்க கிட்ட பேஸ்னது ரொம்பஸ் சந்தோஷம்ப்பா
கண்டிப்பா பாய்